ஹலோ
ஆ ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன ரொம்ப நாளாச்சி
ஆமா ரொம்ப நாளா ஆயிடுச்சி அதான் கால் பண்ணே அன்னைக்கி கால் பண்ணே நீங்க எடுக்கவே இல்ல பிஸியா இருந்தீங்களா
ஆ ஆமாங்க எங்கேயோ நா போய்ட்டுருந்தேன்னு நா நெனைக்கிறே எனக்கு மறந்து போச்சி
அதா செரி அதுக்கப்றோ நீங்களு பண்ணவே இல்லயே அதா பண்ணே எனக்கு அடுத்த வாரோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க ஒரு திருவிழா மாரி ஒரு இதுக்கு போனு அதுக்கு அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல ஐம்பொண்ணு நகைகள் சொல்லுவாங்கல்ல நம்ம தங்கம் போடுறதுக்கு எனக்கு அவ்ளவு விருப்போ இல்ல ஏன்னா இது வந்து நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் கிடையாது ஆ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோடது சேரி அது இப்போல்லா நல்லா போடுறாங்களே அந்த சாமி படோ எல்லா வச்ச மாரி நல்லா அந்த ஆன்டிக் ஜுவலரின்னு சொல்றாங்கல்ல அந்த மாரி அது எங்க கெடைக்கு உங்களுக்கு ஏதாது தெரியுமா
அது இங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே அந்த தெருமுக்குல அந்த பசார் எல்லா இருக்குல்லங்க அதுக்கு பாத் தீங்கன்னா அந்த கடைசியில வந்து ஒரு இது மாரி இருக்கு இல்லீங்களா ஒரு சின்ன ஒரு தபால் பெட்டி மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல அதோட ஒட்டியே ஒரு கடை இருக்குல்ல
ஓ அங்க மொ தல்ல வேறு ஏதோ தண்ணி கடை எதோ இருந்தது அங்கே இப்போ இது வந்திருக்கா நா பாக்கவே இல்லையே
ஆமாங்க இது அதுதா இருக்கு இப்ப புதுசா இருக்கு நா பாத்தே அது யாரோ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கூட ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்களா அது நல்லா இருக்குன்னு சொல்கறாங்கது
அது வந்து நம்ம காசு குடுத்து அப்டியே வாங்குறதா இல்ல நம்ம அது வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ற மாதிரியா
அது காசு கொடுத்து வாங்கலாம் வாடகை ரெண்டுமே வச்சிருக்காங்க மாரிதாங்க தோணுதது
ஓ பரவாயில்லயே ஏன்னா எனக் கு வந்து அது கழுத்துல போடுறதுக்கு நமக்கு நெக்லஸ் மாரி ஒண்ணு ஒரு ஹாரம் ஒண்ணு அப்புறோ இடுப்புல கூட போடுறாங்கள எ பொண்ணுக்கு தா சரி இடுப்புல ஒட்டியாணோ அப்புற நெத்தி சுட்டி அப்புற அந்த வங்கி மாதிரி போடுறது எல்லாமே அப்டியே நம்ப செட்டா வாங்கிக்கலான்னு பாத்தே நீங்க வாங்கி இருக்கீங்கள முன்னாடி இல்ல யார யாராவது வாங்கறத பாத்துருக்கீங்களா
நா வாங்கறத பாத்திருக்கே அதாவது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அது வாங்கிருக்காங்க அது அவங்க சொந்தமாவே வாங்கிட்டாங்க அப்புறோ ஒரு தடவை ஏதோ ஆ அந்த அ பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஸ்கூல்ல ஏதோ ப பங்க்ஷனு வந்துட்டு வாடகைக்கு எடுத்தாங்க அது இப்ப நீங்க சொல்ற இதெல்லா எடுத்தாங்க அவ்ங்க சோ அது வந்து நல்லா இருந்துச்சுங்க அது பாக்கறதுக்கு ரொம்ப இதுவா இருந்தது அம்சமா இருந்தது அது
அது பாக்கறதுக்கு தங்கோ மாதிரி இருக்கா இல்ல அது ரொம்ப ஒரு மாரி பளீருன்னு தெரியுல்ல அப்டி இருக்கா கொஞ்சம் பாக்க தங்க மாதிரியு இருக்கணு ரொம்ப இதுவாவு இருக்க கூடாது
அவங்க வந்துட்டு ரெண்டுமே வச்சிருக்காங்கங்க எப்டின்னா ஒன்னு வந்து டல் கோல்டு பினிஷ் மாரி இரு கு இல்லிங்களா அத மாரி வச்சிருக் காங்க இன்னொன்னு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கறதும் வச்சிருக்காங்கங்க அந்த மாரி இருக்கு
ஓ சரி ஏன்னா இப்போ இந்த சினிமா நடிகைகள் அப்புறோ நம்ம அந்த மாரி டிராமால பண்றவங்க எல்லா வந்து பளிச்சுன்ன தா விரும்புவாங்க ஏன்னா கேமரால்ல நல்லா வரணுல்ல அதுக்காக நமக்கு கொஞ்சோ டல்லா இருந்தா போது பாக்க தங்க மாரி இருந்தா போது
ஆ கரெட்டு இல்ல நல்லா இருந்துச்சுங்க அவங்க போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு அது வந்து அது ஐம் பொண்ணோ அது இல்ல அந்த கவரிங் நகை அந்த மாரினே எனக்கு தெரியாதுங்க அது ஆ நா வந்து அத தங்கனே நெனைச்சிட்டே
பாத்தீங்களா ஆ அப்டிதா இருக்கணு எனக்கு அதே மாரி வெள்ள கற்கள் எல்லா வ ச்சு கூட இப்பெல்லா அது என்னவோ சொல்றாங்கல்ல ரூபி என்னன்னோ கல்லு பேர்லா சொல்றாங்க அந்த மாரிலா வச்சு கூட அங்க இருக்கா அந்த கடைல
ஆமா கல் வச்சது அந்த பொண்ணுக்கு எடுத்தாங்க அது எதோ டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தாங்க அங்க வாடகைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அப்பறோ அவங்க சொன்னாங்க எதோ அந்த ஒன் கிராம் கோல்டு மாரி வச்சுதா அந்த நகைகளாமு இருக் க்குங்களா அது
ஓ அப்
அதுக்கு அந்த பாலிஷ் எல்லா போட்டு செய்யறது அப்பறோ அவங்க வந்துட்டு ஆறு மாசோ வந்து நம்ப கழுத்துலயே போட்டிருந்தா கூட அது பாலிஷ் போயிடுச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீயா திரும்ப பாலிஷ் போட்டு தராங்களாங்க அந்த மாரி
ஓ பரவால்லியே ஆனா அந்த ஒன் கிராம் கோல்டுன்றது இப்போ வந்து தங்கொ விக்கிற வெலைக்கு அதுவே பதினஞ்சாயிரத்துக்கு மேல வருமே
ஆயிரு ஆனா நீங்க வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷனுக்கு போட்டு அத கழட்டி தொடச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு நல்லா வருல்ல அவங்க எதோ ஒரு பாக்ஸ் எல்லா வேற குடுக்குறாங்க அந்த பாக்
அதா இல்ல எனக்கு வாடகைக்கே போது எனக்கு சொந்தமால்லா வேண்டா
இல்ல அவங்க சொல்றபடி நம்ப இது பண்ணோனா நம்ப வாடைக்கு வாங்கிக்கலா வாடைக்கு உங்களுக்கு பிரச் சன இல்லையே அது வந்து ஒரு நாள் இதுக்கு தானே அது வந்து ஒரு ஒரு கிராம் கோல்டோட அந்த வெல குடுக்க மாட்டாங்க உங்களுக்கு
ஆமாமா வாடகைக்குனா கம்மியாதா இல்லங்க இங்கே நம்ப வீட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுருந்தாங்க அது வந்து வாடகைக்கு தா எடுத்தேன்னு சொன்னாங்க அதோட வெலையே ஆறாயிரூபா சொல்றாங்கங்க
இல்லைங்க அது எப்டி தெருமா இப்போ அதோட மொத்த வெல வாங்கிப்பாங்கங்க உங்க கிட் டந்து இப்ப சில பேர் வாங்கிட்டு திருப்பி குடுக்காம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டந்தான நீங்க போய் திரும்ப குடுத்துட்டீங்கன்னா அவ்ங்க டெபாசிட் அமௌண்ட் மாரி உங்ககிட்டே இருந்து வாங் க்கிறாங்க அப்ப அந்த வாடகையோட ஒரு நாள் வாடகைய மட்டு அவங்க எடுத்துக்குட்டு ஆயிரமோ என்னவோ பாக்கி ஐயாயிரத்த உங்களுக்கு திருப்பி குடுத்துருவாங்க அதுதா
ஆ ஓ அப் பிடின்னா பரவால்லியே நா நெனைச்ச வாடகையே ஆறாயிரொன்னா எப்டி அது ஏனா அது ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு வைரோம் மாரி இருந்தது அந்த கல் க கல்லு என்னென்னவோ கல்லுங்கெல்லா பதிச் ச்சி வைரம் மாடல்ல இருந்தது சரி அதனால தா அது வந்து ஆறாயிரம் போலருக்கு நமக்கு தங்கோ மாரி போதுமே ஒரு ஆயிரொ ஆயிரூபா ரெண்டாயிரூபாய்க்குள்ள போது அப்டின்தா நா நெனச்ச
அதா அதா இல்ல இதுதாங்க கணக்கு ஏனா எடுத்துட்டு நெறைய பேர் வந்துட்டு காசு குடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா தெரியாதுல்ல இப்போ யாரு என்ன ஏதுன்ட்டு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்த காசு வாங்கிருவாங்கங்க வாங்கிட்டு அதுக்கப்புறோ உங்களுக்கு வந்து ரிட்டன் குடுத்துடுவாங்கங்க அவங்க அந்த மாரிதா
அதே மாரி இப்ப ஐம்பொன்லையு நமக்கு கொலுசு கெடைக்குமா அதுல
ஆமாங்க கொலுசெல்லா அப்டியே எனமோ தங்க கொலுசு கணக்கா இருக்குங்க
பரவால்ல ம் சரி அப்ப நா அதையு பாக்குற அதுக்கப்பறோ இப்ப நமக்கு வீட்டுக்கு வந்து அலங்காரொல்லா பண்றதுக்கு உங்களுக்கு யாராவ்த் தெரியுமா அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு
அலங்கார அவங்ளே வந்து வச்சிருக்காங்கங்க அவங்க இருக்காங்க தெரியுமா அந்த அங்க விக்கிறாங்கல அந்த நக அவ ஆவங்க வந்து பொண்ணே வந்துட்டு இந்த மாரி அழகு நிலையம் வச்சிருக்காங்ளா அவங்க அவங்களே செஞ்சிக்குடுப்பாங்கன் நெனைக்கிறே ஆமா அப்றோ அவங்க காசு டீமெல்லா கூட அந்த இது இப்ப டான்ஸுக்குனா அதுக்கு ஒரு போடுவாங்கல ஒரு காஸ்டியூம் மாரி அது அதெல்லா கூட அவங்க வச்சிருக்கா ஆ பரதநாட்டியத்துக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அப்றோ வந்து அய் ஆ அந்த வெஸ் டர்ன் டான்ஸோட காஸ்டியூம் எல்லாமே வெச்சிருக்காங்கங்க அத வாடகைக்கு வாய்ங்க்கலா அந்த மாறி
ஆ சரி சரி அதா நமக்கு இப்பொ நா வந்து அந்த தாவணி மாறி ஒண்ணு வாங்கலான் பாக்குறே ஏ பொண்ணுக்கந்த ஃபங்க்ஷனுக்கு செரி அத போட்டுவிட்டு அந்த நகைகளெல்லா போட்டு விட்டு மொகத்துக்கு அலங்காரமு தலைக்கி நல்லா அழகா ஜடப்பின்னி பின்னாடி ஃபுல்லா பூ வைக்கிறது அந்த மாரி பண்ணணு ஓ அந்ந மாரி பாத்துருக்கீங்ளா யாராவது பண்ணி
ஆது இவ இவங்களே பண்ணுவாங்கன் தாங்க நெனைக்கிறே ஏனா நா சொன்னேல எங்க பக்கத்து வீட்ல அவங்ளுக்கு அந்த பொண்ணோட ஃபங்க்ஷன்க்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன் கு இவங்க வீட்டுக்கு வந்து செஞ்சாங்கங்க நல்லா செஞ்சிருந்தாங்க அவங்க ரொம்பழகா இருந்துச்சு நீங்க எப்டியு வந்து காஸ்டியூம் வந்து நீங்க சொந்தமா வாங்கிற போறீங்கல அப்ப இன்னுமே அழகாருக்கு அது நமக்கு ஏத்த மாரி வாங்கிப்போல்ல
ஆமாமா ஆ நீங்க நாளைக் கி ஃப்ரீயா இருப்பீங்ளா கொஞ்சோ நம்ப போய் பாக்லாமா அந்த கடைய
ஆஹ் சொல்லுங்ளே நம்ப நாளைக்கி ஈவினிங்க்கு மேல போலாமா கொஞ்சோ வேலையெல்லா முடிச்ட்டு நா வரே உம்
செரி நாளைக்கு சாய்ந்தரோ போய் கூட பாக்கலா நீங்க வந்து அந்த பக் கத்து வீட்லயு கேளுங்க எவ்வளோ வாடக என்னன் கேளுங்க வேற என்னென்ன அங்க மாடல் இருக்குனு கேளுங்க
ஆ நா கேட்டு வக்கிறங்க உங்களுக்கு அவங்களோட் ட நம்பர் வேணாலு நா வாங்கி குடுக்குறே நீங்க பேசுங்க அவங்ககிட்ட நீங்க பேசுனீங்கனா உங்களுக் ஒரு ஐடியா கெடைக்கு ஏனா அவங்க வந்து அவங்கள ட்ரை பண்ணிருக்காங்கல சோ அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது
ஆமா அதே மாறி இப்ப ஒரு பேக்கேஜி மாறி இப்போ எனக்குமே அதுக்கு கொஞ்சோ ஆ இப்பப்போ பொண்ணுக்கு வந்து ஃபுல்லா இந்த செட்டெல்லா வேணு எனக்கு வந்து வெறு ஒரு நெக் க்லெஸோ இல்ல ஏதோ ஒரு செயின் ஆரோ மாரி ஒண்ணிருந்தா போது அதுவு ஒரு கம்மல் ஜிமிக்கி ஒண்ணு அந்த மாறி செட்டா ஒன்னு இருந்தா போது அது நமக்கு ஒரு பேக்கேஜு மாறி கம்மி வெலைக்கி ரெண்டு சேத்து குடுப்பாங்ளா இல்ல இது இது ரெண்டாயிரோ அது ரெண்டாயிரோனு ஆயிடுமா
அதுதா அது நம்ப கேட்டுக்கலா என்ன அப்டின் சொல்லிட்டு நம்பப் நீங்கி நீங்களு வாடகைக்கு தான வாங்கப் போறீங்க
ஆமா
அப்ப நம்ப கேட்டுக்குலா ஆனா அவங்க வந்துட்டு வெலைய வந்து ஜாஸ்தி தாங்க வச்சி நம்ப மொதல வாங்கிப்பாங்க அத நா வந்து உங்க கிட்ட டெஃபினட்டா சொல்லிட்றே அ ஆ ஆ ஆனா அந்த குடுத் துருவாங்க டெபாசிட் நம்ம ரெசிப்ட்லா அவங்க அதுக்கு கொடுப்பாங்க குடுத்துட்டு உடன நம்முளுக்கு திருப்பி குடுத்துருவாங்க ஒன்னு பிரச்சன இல்ல
அதா அப்ப பரவாயில்ல
நீங்க வந்துட்டு உன்னொன்னு கூட இப்போ நெறைய உங்குளுக்கு வீட்ல ஃப்ங்க்ஷன் வருது அப்டின் சொன்னா அ அவங்ககிட்ட எதாவது சிம்பிளா நல்லா கம்மி விலையில இருக்கறத சொந்தமாவே கூட நீங்க வாங்கிலா அத நெறைய இதுக்கு போட்டுக்கலால்ல
அதுதா நா என்னப் பண்றே எனக்கு வந்து ஒரு செயினோ இல்ல ஒரு நெக்லஸ் மாறி சிம்பிளா இருக்கறத நம்ப காசு குடுத்து எனக்கு சொந்தமாவே வாங்கிக்கலா பாப்பாக்கு மட்டும் வாடகை க்கி அந்த செட்டு ஃபுல்லா வேணுல்ல அத அவ்ளோல்லா நம்மளால வாங்க முடியாது அதனால அத வேணா வாடகைக்கு வாங்கிக்கலா அந்த மாரி வேணா பண்ணிக்கலா
ஆ அது வேணா நீங்க பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வெளியூருக்கு எதாவது ஒரு பங்க்ஷன் போட்டுட்டு போறதுக்கு நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கு இல்லையா அது ஒண்ணுப் பயந்துக்கு வேணா இப்ப இருக்கிற தங்க வெலைக்கி இது இன்னுமே இது அனால நா வந்து உங்குளுக்கு அவங்களோட நம்பர்ல்லா எடுத்து குடுக்குறேங்க
ஆ செரி அதே மாறி அந்த ஐம் பொன் கொலுசு வந்து நம்ம உடம்புல போட்டே இருந்தா ரொம்ப நல்லது உடம்பு சூட்டெல்லா தனிக்கும்ன் சொல்றாங்க அப்டிங்ளா
ஆமாங்க ஐம்பொன் வந்து கொலுசு மட்டு இல்லங்க வளையல் செயின் எல்லாமே ரொம்ப நல்லதாங்க உடம்புக்கு அது அவ்ளோவ அது தண்ணி பட பட நம்ம குளிக்கும் போது தண்ணி படும்போது அது அந்த பஞ்ச லோகம் இல்லங்க அது வந்து எல்லாமே இதுவாகுமா ஐம் பொண்ணே இப்ப இப்ப வெலதாங்க ஏன்னா அதுல ஒரு இது கோல்டு வெக்கிறாங்கல்ல கொஞ்சோ ஆ அதனால ஆ நீங்க பாருங்க
ஆ செரி அதா நாளைக்கு போய் நம்ம பாத்துக்கலா இல்ல நாளைக்கு நேர்லே போய் நம்ம பாத்துக்லா ஆ நீங்க நம்பர்ல்லா வாங்கிரு இங்க இல்ல உங்குளுக்கு தா கடைத் தெரியுமே நம்ப நாளைக்கு நேர்லே போய் பாக்கலா நாளைக்கு நா வந்துற உங்க வீட்டுக்கு வந்துற அங்க இருந்து நம்ம அப்டியே போயிட்லா
வாங்க வாங்க சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்டி வாங்க நீங்க ஆ செரிக்கா அ ஆ செரி வெச்சுறே